ஆ கேக்குதுங் ப்ரோ
அதா ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க வந்தோ ப்ரோ உன்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு திரும்ப அனுப்புறதுக்கு இஷ்டோ இல்ல ப்ரோ
ம் வீட்ல அவுங்கள விட்டு போ இருக்க முடியலயாங்க ப்ரோ உங்கள விட்டு
அது இல்ல ப்ரோ அம்மா பேரன்ட்ஸ் எல்லா வேணான் ற மாரி சொல்ட்டாங்க ப்ரோ இல்ல சொன்னா நானு வந்து கூட என் கூட வந்தவுங்க எல்லா அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் நம்பளுக்கு ரிலேஷன் ப்ரோ அவுங்க எல்லா வந்து கூட அவுங்களு எல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க அதனால எல்லா இது பண்ணிட்டான்க ப்ரோ வோணான்ற மாரி சொல்லிட்டாங்க போல இல்ல ப்ரோ இப்ப திரும்பலா நல்ல எடமா வேற எதனா ஊர்ஊன்னா போவே ப்ரோ அ ஊரு அந்த ஊரு போ மாட்டே ப்ரோ
அது ரொம்ப கஷ்டம்னா
ஆமா ப்ரோ ப்ரோ ஒன் னா கூட மேச்சில்லா ப்ரோ னல்ல ஒக்காந்து
ஆனா அந்த வேல மொத்தோ செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ப்ரோ நீங்க சொல்த பாத்தா ரொம்ப கஷ்டம் போல தெரிது
ப்ரோ ஒயரு அந்த கேபிள் எப்டி தெரியுமா ப்ரோ வரு இந்த பட்டம் விடுவாங்க பாருங்க லொட்ட அதுல பெரிய சைஸ் வரு ப்ரோ அது தள்ளின்னு வர்ரதுக்குள்ள இருவது பேர் சேந்து தள்ளின்னு வர்ரதுக்குள்ள ரசோ வந்துரு ப்ரோ
ஆ ஆ
ரொம்ப கஷ்டம் ப்ரோ அம்பே கயெல்லா காப்பு காய்ச்சிடு ப்ரோ அத கட் பண்ணோ மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணோ அதெல்லா ப்ரோ அத தூக்கி டிராக்டர் அந்த எவி வண்டி மாதிரி டிராக்டர் மாதிரி இருக்கு ப்ரோ நம்ம ஊர்ல டிராக்டர் இருக்கு பாருங்க அந்த மாரி டிரக் இருக்கு ப்ரோ அதுல கட் சுட்டி இழுத்துன்னு போனோ அத அப்டியே மேல ஒருத்தர் கயிற போட்டு சேத்தி அந்த நெட்டெல்லா போல்டெல்லா மாட்டி இது டைட் பண்ணி ஒரு லிங்க் பண்ணும் ப்ரோ அதுக்கப்புறோ அதுலருந்து இன்னொரு இதுக்கு இன்னொரு லிங்க்குக்கு மாத்தணு ப்ரோ எவி ப்ரோ எவனுமே செய்யமாட்டா ப்ரோ அந்த வேலைலா ரோபோட்டு் தா ப்ரோ கரெக்டா இருக்கு அதுக்கெல்லா
ஆனா வெருப்பு ரொம்பவு இருக்க கூடாது அது
ஆமா ப்ரோ அந்த அந்த சொல்ல அந்த பாருங்க அந்த இதே சுத்தி வரதுக்குள்ளேயே சுத்தி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடு ப்ரோ
நீங்க எப்டி ப்ரோ நீங்க ஒரு ஆளா உங்களுக்கு யாரனா விடுவாங்களா ப்ரோ
ப்ரோ எல்லாருமே வேல செஞ்சே ஆகணு ப்ரோ இருக்கிற நாற்பது பேரு வேல செஞ்சே ஆகணு ப்ரோ சூப்பர்வைசர் இருப்பாரு ப்ரோ மூணு நாலு பேர் இருப்பானுங்க அவனுங்க சுத்தினே இருப்பானுங்க ப்ரோ அவனுங்க எல்லாரையு நோட் பண்ணினே இருப்பானுங்க ப்ரோ அப்டி வேலை செய் இப்டி வேலை செய் இங்க போ அங்க ப்ரோ இங்க போ அங்க போன்னு வேலை வாங்கினே இருப்பானுங்க ப்ரோ அவனுங்க அந்த ஊர் காரணுங்களே ப்ரோ அவனு எல்லா லாங்குவேஜு பேசுவானுங்க ப்ரோ
உ தமிழ் கூட தெரியுமா ப்ரோ அவங்களுக்கு
ப்ரோ எல்லாமே தெலுங்கு எல்லாமே பேசுறானுங்க ப்ரோ
எல்லா லாங்குவேஜூம் அவனுங்க கத்தினி இருக்கானுங்க ப்ரோ
ஆ்மா ப்ரோ அவ வேலயே அதா ப்ரோ நாப்பது பேர மேய்கிறதா ப்ரோ
நம்மள வேல வாங்கரது தா அவனுங்க வேலயே
ஆமா ப்ரோ அதுல நம்ம எவனா நைஸ் பண்ணி அப்டியே இது பண்ணி வச்சிருந்தா அவ ஒரு வாரத்துல மாறுடுவா ப்ரோ திருப்பி இன்னொரு வாரோ அவ திருப்பி வேற எப்பனாதா ப்ரோ வரவே வருவா ரொம்ப கஷ்டம் ப்ரோ அவனுங்க வேற நம் ம மேலல்லா துட்டு அடிப்பானுங்க ப்ரோ நம்மகிட்டல்லா
ஆமா ப்ரோ நம்மகிட்டே கமிஷன் அடிப்பானுங்க நம்ம இது சம்பளத்துல அடிப்பாங்க‌ அத ப்ரோ
ப்ரோ நம்ம கஷ்டப்பட்டு அவனுங்க துண்ண மாரி ஆயிட்ச்சு ப்ரோ நா ஒரு ஏழு லட்ச ருவா எட்னு வந்தம் ப்ரோ ஊருக்கு வரும்போது இது ஏழு லச்ச ருபானா கடன்லா போயி‌ அவ்ளொ சம்பாரிச்டே ப்ரோ தோடு எல்லா அவளா பாத்துப்பா த்த அவ்ள இது பண்ணே ஒரு ரெண்டு சவர நக பண்ணிடுவ அப்போ அங்கயே அவ்ளதா ப்ரோ நா சம்பார்ச்சது ஊர்லயே இந்துந்தா கூட கூலி வேலயே செஞ்சிந்தா கூட வீடுக ல்லா கட்டிந்துங்களா ப்ரோ நாலு வருஷ
அந்தக ம் கட்டிக்குலா ப்ரோ நீங்க வேலைக்கு போயிர்ந்தனா கட்டிருக்கலா
ஆ ப்ரோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ உண்மையாலுமே இந்த வேல ரொம்ப கஷ்டம் ப்ரோ
ம் இப்ப போ இப்ப எங்க ப்ரோ இப்ப வேற எதனா வேல தேடிட் இருக்கீங்ளா
அதா கடதா ப்ரோ வக்கெலான்ட்டு ஆ இப்ப இப்ப நா சும்மாதா இருக்க ப்ரோ
சேரி ப்ரோ
ஆமா ப்ரொ அண்ணே ஒரு நம்பளுக் தெரிஞ்சவுங்க சவுத் ஆஃப்ரிக்கால இருக்காங்க ப்ரோ காங்கோன்ற எடத்துல அங்க அவுங்கல்லா ராஜ வாழ் க்க வாழ்றாங்க ப்ரோ அவுங்ளுக்கு சாப்பாடு செய்யிற்துக்கு ஆளு துணி தொவக்கிற்துக்கு ஆளு வீக்கெண்ட்ல ஷாப்பிங் குன் த்துக்கு காரு அன் ட்ரைவரு எல்லாமே ஃப்ரீ ப்ரோ துணி தொய்க்கிறதுலந்து எல்லாமே ஏ டு ஸெட் எல்லாமே ஃப்ரீ ப்ரோ வன்ட்டு போறதுக் கூட ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ ப்ரோ அவுங்கள்து அதேமா ரி ஊருக்கு வந்தாங்கனா மூணு மாசொ லீவு ப்ரோ அந்த மூணு மாச சம்பள வருது ப்ரோ அவுங்களுக்கு இது உண்மைலுமே அவு ங்களா வீடெல்லா கட்டிட்டாங்க ப்ரோ நாப்பத்தஞ்சு லட்ச ருபால வீடு கட்னாரு ப்ரோ வேற லெவல்ல இக்குது ப்ரோ வீடு நல்லா சம்பாரிக்குறா ப்ரோ நம்ம போய் அங்க இல்ல ப்ரோ இப்ப அங்க போ முடியாது ப்ரோ அவுக்கு போமாட்டாங்க ப்ரோ கொஞ்ச சிபிஸ் பாப்பாங்க ஊர்காரங்கள பத்தி தெரியாதுங்க ப்ரோ போ
ம் நம் ஊர் ஆளுங்க
ஆமா ப்ரோ ராஜா வாழ்க்க வாழ்றா ப்ரோ ஆபிரிக்கன்ஸே அவுகளுக்கு துணி தொவய்ச்சி துணி தொவைக்கிறாங்க எல்லாமே ஏ டூ இசட் அவுங்குலுதே ப்ரோ ஆமா ப்ரோ அவுங்க ஒர்க்கிங் டைமோ ரொம்ப கம்மிதா ப்ரோ இவங்களுக்கு ராஜா வாழ்க்க வாழ்றா ப்ரோ நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க அங்கேயே அங்கேயே தமிழ் சாங்கும் இருக்குது தமிழ் ஆளுங்களே இருக்கிறாங்க எல்லா செல்லுல ஷேர் பண்ணுவாங்க ப்ரோ அத எல்ல ராஜா வாழ்க்க வாழ்றாங்க ப்ரோ சூப்பரா வீட்டுக்கு வந்தா கூட சம்பளோ ப்ரோ அவுங்ளுக்கு மூணு மாசோ ஒரு மாசோ வேணா எக்ஸ்டன் டீவ் எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலா ப்ரோ லீவ் வேணா பத்தலனா நைட் டிக்கெட் எல்லாமே எ டூ இசட் போற வரறது எல்லாமே அவுங்கள்தே ப்ரோ நல்ல பெரிய கம்பெனி ப்ரோ ச, சவுத் ஆஃப்ரிக்கால ஜாலியா இருக்றாங்க ப்ரோ காங்கோன்ற ஒரு எடத்துல
ஆனா உங்களுக்குதா செம்ம கஷ்டமான வேலயிருக்கு
உனுக்கு ரொம்ப கஷ்டமான வேல ப்ரோ அதெல்லா சொன்னா உங்கிட்ட நாயெல்லா ஒரு நாள் கூட இருந்துருக்கமாட்டே இருந்துருக்கமாட் ப்றாங்க ப்ரோ அவுங்க அப்பிடியே தலுக்கா வேல செஞ்சி பழகிட்டாங்க ப்ரோ அதனால அவுங்க அப்பிடி சொல்றாங்க
ம்
அவுங்களுக் ஆனா சம்பளமு அதிகோ ப்ரோ ஒரு லட்சத்தி நாப்பதாயிருவா என்னவோ சம்பளம் ப்ரோ அவுங்களுக்கு
ங், ங் ம்
நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டுக்குடோ நம் எழுவதாயிரம் ப்ரோ
பழசா அவள கஷ்டபட்டு எழுவதாயிரத எழுவதா
அவ்ளோதா ப்ரோ ஓட்டி கீட்டிய எல்லா பாத்தா நம் ஊரு காசுக்கு எட்நூறு தொள்ளாயிறோ இல்ல ப்ரோ அது நா ஏமாந்துட்டே ப்ரோ ஏமாந்துட்ட ஆனா நல்ல வேல செய்றவங்களு இருக்கிறாங்க ப்ரோ ப்ரோ புரியல
போய்ட்டீங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ சின்ன வயசுல இருந்தே கஷ்டபட்னு இருக்கிறோ சேரி நம்ம செடியாய்ன்னா கொஞ்ச இதாகலா அப்டின்ற மாரி போயிட்டோ ப்றோ அங்க போனதா தெரியுது சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தோட பெரிய கஷ்டோ அதுதான்ட்டு
ஊர்லே கூலி கூலி கூலிவேலயே பேஸ் வேலிக்கே போயிருந்துக்கலா ப்ரோ பேசாம தொள்ளாயிர ரூபா எட்னூறு ரூபா இங்கயே சம்பளோ வாங்கிருந்துக்கலா ப்ரோ
ஆமா ப்ரோ
அந்த வேலைய கத்துக்கட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு நாலு பேரு வச்சு அப்டியே வேல வாங்கினு அப்டியே மெயின்டென் பண்ணிட்டு வேல செஞ்சு கஷ்டப்பட்ட ப்ரோ எடுத்துட்வந்த காஷ் ல்லாம் கூட ஒண்ணுத்தலயுமே போடவு முட்ல எதுக்குமே எ ஃபியூச்சருக்கு எடுத்து வைக்க முடியாது ப்ரோ என்ன ப்ரோ செலவாவுது ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட செலவாவுது ப்ரோ எல்லா ஃபாரின் போயி பாரின் போயட்டுவந்த ஃபாரின் போய்டு கோடிக் கோடியா
ஆமா ப்ரோ அபதா சொல்லுவாங்க அபதா சொல்லுவாங்க நம் நம்மளதா தெரியாங்க நம்மநா ப நபடிந்து கஷ்ட நப்பளத தெரிய
பண்ணல ப்ரோ ரெண்டே ரெண்டு சவர நக பண்ணு ப்ரோ அவ்வளதா ப்ரோ வேர ஒன்னு இல்ல ப்ரோ
உ
நீங்க எல்லா அந்த மாரக போயிடாதீங் ப்ரோ உள்ளர்லயே ஏதோ கம்பெனிலேயோ இதுலயே ஒண்ணு கஷ்டப்படுங்க ப்ரோ நம்ம ஊரு காசே நம்மளுக்கு கர ட்டா இருக்க ப்ரோ ஆ ப்ரோ நம்ப வெளிநாடு வெளிநாடு ருப்போ வெளிநாட் ன்னு நல்ல இடம்ல்லா இருக்கு ப்ரோ ஆண்ணாமளுக்கு தெரிடுதல்லருக்கு
நம்மளுக்கு இந் தா இது பண்றானுங்க ப்ரோ
ஆமா ஆ நா பண்றது ஆமாப்புறோ யாரு என்ன பண்ணாலு கடவுள் நம்மளுக்குன்னு அதெல்லா எலுதி வச்சிருக்கிறாரு அந்த டைம்ல அத தெல்லா நடக்குது ஒவ்வஊருக்கு வந்து கொஞ்ச நிம்மதியா இருக்கோ ப்ரோ அஞ்சு நேரத்துக்கு ஏ ச்சினு நம்ம த நினச்சு நேரத்துல பத்து தூங்கின அதா ப்ரோ நம்ம லைஃபே நம்ம வாழ்ற மாரி இருக்கு நா ப்ரோ சும்மா இருக்கிறது கட வைக்கிற வையு எதனா வேலைக்கு போலாமான்னு பாக்குற ப்ரோ இன்னக்கி எலக்ட்ரிஷியன் வேல கார்பன்டர் வேலல்லாம் தெரியும் ப்ரோ கிரின த வேலைக்கு தெரியு அதனால தா செரி அது பண்ணலாமா இல்லன்னா ரெண்டு மூணு ஐடியா இருக்கு ப்ரோ கட கிட வச்சிட்டு ஒன்னு அந்த மாரி பெயிண்ட் கட மாரி வச்சிலாமா இல்லன்னா லேடிஸ்து இந்த மாரி ட்ரெஸு இந்த மாரி ஐட்டம் வச்சி இது பண்ணலாமான்ற மாரி தோணுது ப்ரோ ஏன்னா நி ட்ரெஸு இதெல்லாம் கம்மி பட்ஜெட்லே முடிஞ்சிடும் ப்ரோ ஆ ப்ரோ ஆனா எல்லாரும் சொல்றாங்க நீ அமௌண்ட்டு அதா அமௌன்ட்டு போட்டுனா எடுத்துலாம் எடுத்துலான்ட்டு என்னாவும் ரொம்ப னோ யோசிக்க தோணுது ப்ரோ நான் மூணு மாசமா யோசிச்சினு இருக்கே ப்ரோ அது வைக்கலாமா வைக்கலாம வேனாவா வைக்கலாமா
வைங்க ப்ரோ உங்களுக்கு யோசிச்சி இவ்ளோ நாளிக்கு வச் சிக்கிறிங்க
ஆமா எதோ ஒரு ட்ரெஸ் கடனா வீட்டு செலவுக்கு வந்தா போதும் அப்டின்ற மாரி யோசிக்க தோண்து பெயிண்ட்டு கடன்னா டெய்லி ஃபிராபிட்டு நம்போ மார்க்கெட்டிங் பண்ணும் ஆளுங்கள புடிக்கணும் அவுங்களுக்கு ஏத்த ரேட்டுக்கு குடுக்கணும் ஒரு சிலரு கோச்சி ஆடுவாங்க செய்வாங்க காசு கம்மியா குடுப்பாங்க ஒரு சிலர் பொருளு வாங்கிட்டு போயிட்டு காசு தராமே போயிவாங் ம நம்ம அதெல்லாம் கிரிடிட்டு வப்பாங்க அவங்க கேட்டு அப்றோ தா ப்ரோ பா இன்ன பண்றதுன்னு தெர்ல ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ இல்லையா ப்ரோ
சாப்பண்ணும் ப்ரோ
இன்னும் சாப்பிடலிங்களா நீங்க
இல்ல ப்ரோ நீங்க
சாப்ட்டன் ப்ரோ சாப்பாடு சிக்கன் கொழம்பு சாப்பாடு சிக்கன் கொழம்பு ப்ரோ ப்ரோ ஃபுட்பால் பா பீங்களா ப்ரோ
ஃபுட்பால் இப்போ பாக்கற ப்ரோ ஃபுட்பால
க்காவமாட்டேன் இப்ப பே இன்னைக்கு அர்ஜென்ட்டுதா வேலச்சி ப்ரோ எனக்கு மெஸ்ஸி ரொம்ப புடிக்கும் ப்ரோ ரொனால்டோ ரொம்ப புடிக்கும் எங்க பையனுக்கே ரொனால்டோனு தா ப்ரோ எங்க பையனுக்கு நா ரொனால்டோ தான் ப்ரோ பேர் வச்சுக்கிறேன்
உண்மையாவும் ப்ரோ நீங்க ஃபுட்பால் வெறியனா கட்டியும்
உண்மையா ப்ரோ ரொனால்டோ ரொம்ப புடிக்கும் ப்ரோ டிசிபிளின் நெய்மர் கூட புடிக்கும் ப்ரோ நீங்க நெய்மர் ஓ சின்ன வயிசுல பிரேசில் பிரேசில் தான் ப்ரோ ஒரு ஃபுட் ஃபுட்பால மதிச்சு ஒரு அந்த நாட்ல வந்து பிரேசில்ல வந்து ஃபுட்பால் வந்து ஒரு மதம் மாரி ப்ரோ கிருஷ் கிறிஸ்டின் வந்து பஸ்டு மதோ ரெண்டாவுது மதம் வந்து ஃபுட்பால் ப்ரோ
ஃபுட்பால் அங்க இருக்கிற எல்லாருமே ஃபுட்பால் சூப்பரா விளாடறாங்க பாரு ஸ்கில்சே பே பயங்கரமா இருக்கு
ஆமா ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட்பால் ப்ரோ அதல்லா
ஆமா ப்ரோ
பட் டான் ஸ் ஆடுற மாரியே இருக்கும் ப்ரோ அவுங்களும் எங்க ப்ரோ நெய்மர் தா இஞ்சுரி ஆய் டு வேல்டுகப்பு ஆடுற மாரி இல்லன்ற மாரி சொன்னாங்க தெரில ப்ரோ வராறா இல்லயான்னு வந்தாருங்ளா அப்டிங்ளா நல்லது ப்ரோ நல்லது நல்லது ப்ரோ நானு ஒரு மூத் திரிடேஸ் முன்னாடி பாத்தேன் இந்த இஞ்சுரி ஆயி இதுக்கு மேல வர ஆட்டோல்லா விளையாட மாட்டாருன்ற மாரி
பே இன்னிக்கிதா ப்ரோ வந்தது
கேட்டா சூப்பர் ஆமா ப்ரோ இந்த டைம் நல்ல நல்ல அதிகமான டீம் இருக் கு நல்ல நல்ல பிளேயர் இருக்குறாங்க எல்லாருக்கு லாஸ்ட் ஃபுட்பால ப மெஸ்ஸி ரிட்டேட் ரொனால்டோ ரிட்டேட் தோ ரொனால்டோ வேர்ல்டு கப் ஒன்னு அடிச்சு குடுத்தா நல்லாருக்கும் ஒரு பேரு ஒரு ஸ்டார்
ஆமா ப்ரோ எனக் கூட யாரு வேனா ஜெயிச்சாலும் பரவால்ல ப்ரோ
மெஸ்ஸி ஒரு அர்ஜென்டுகா ஒரு வேல்டு